ஹலோ கேக்குதா?
ஆ கேக்குதுங்க வணக்கம்.
வணக்கம் எப்டிர்க்கீங்க?
ஆ நல்லார். நீங்க நல்லார்க்கீங்ளா?
ஆ நல்லார்க்கே நல்லார்க்கே.
ஆ சொல்லுங்க. இன்னிக்கி எத பத்தி பேசலாம்? காலேஜ் பத்தி பேசலாங்ளா?
ஆ பேசலாம் பேசலா.
காலேஜு, ஃப்ரெண்ஸு
ஆ அத பத்தி பேசலா கண்டிப்பா.
சேரி சேரி சேரி. அதா
நீங்க ஸ்டாட் பண்ற அ
ஆ காலேஜ்ல நம்ம எல்லாருமே இது நேச்சுரலா உள்ளதா வச்சுக்கோங்களே இந்த பாத்து எழுதுறது இந்த மாரி இதெல்லா நா வந்து கொஞ்ச பயந்த சுபாவோ எல்லாத்துக்கு பயந்துகிட்டு உட்கார்ந்துருப்பே எ பிரரெண் பயங்கரமா பெரிய புக்க கூட அடியில வெச்சு எழுதுவா வச்சு பாத்து எழுதி பேப்பர் பாஸ் பண்ணுவா கடசில பாத்தா நா நடுவுல உட்காந்துருக்கே எனக்கு பக்கத்துல இந்த சைடு எ ஃப்ரெண்டு உக் காந்துருக்கா அவகிட்ட நான்னு பேப்பர் குடுக்கணு அந்த பேப் ப்பர குடுக்கல்லண்ட்டு ரெண்டு பேத்துக்கு கோவோ இத எப்படியாவது நா வாங்கி குடுக்குணு அப்டின்ட்டு சோ வ இங்க பக்கத்துல உள்ள எ ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டே இருக்கா சேரின்ட்டு மிஸ்சு பாக்காத நேரத்துல அவ என்ட்ட எ மேல எ டெஸ்க்கு மேல வச்சுட்டா பேப்பர வெச்சு ஆமா குடுத்துட்டா நா அத பாத்து எழுதல அடியில வச்சுட்டே அடியில வச்சு ட்டு உக்காந்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கே என்ன பண்றதுன் தெரியாம நா எழுதுறத ம ட்டு எதையோ எழுதிட்டு இருக்கே எனக்கும் பாதி தெரியல ஆனா பாத் து எழுத மாட்டேங்கிறே பயந்துகிட்டு இவ எ பக்கத்துல எ ஃபிரெண்டு சொல்றா ஒன்னு நீ எழுது இல்ல என்டையாது குடு தயவு செஞ்சு குடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணி அத வாங்குறதுலதா இருக்கா தயவு செஞ்சு அத வாங் குடு அப்டின் சொல்லிட்டு
ம் ம்
அதையு வந்து இப்டி எடுக்ககட்டி அவ வாங்கி புடிங்கி எழுதுறா எழுதிட்டு கரெட் ட்டா அவ பாத்து எழுதும்போது மிஸ்சு பாத்துட்டாங்க
டாஸ்சு
மிஸ்சு பாத்துட்டு ரெண்டு பேத்தையு அவங்க ரெண்டு பேத்தையுமே கூட்டு போய் நிக்க வச்சுட்டாங்க இது வந்து எப்பனா காலேஜ் பஸ்ட் ஸ்டாட்டிங்ல அப்ப வந்து நாங்க அவ்ளோ க்ளோஸ் ஆகல ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்ளோதா பாத்தா ஆ அப்டிதா இருந்தோ ரெண்டு பேரு நா எடையில என்ன மிஸ்சு மாட்டலையா அதனால இவளுங்க யோசுச்சுக்கிட்டே இந்த ட்டு ரெண்டு கொஞ்ச அழுதுச்சு அழுது தேவை என்னா அப்பல்லா ஸ்கூல் முடிஸ்ட்டு அப்பதான போன ஸ்டேஜ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது ஒருத்தி அழுதுட்டா ஒருத்தி வந்து போல்டா இருப்பா அவ அழுது ட்டு அமைதியா இந்துட்டு எப்புறா என்னக்கோத்துறனு என்ன கோத்து விட்டுட்டாளுங்க மிஸ் இவங்கதா எனக்கு வாங்கி கொடுத்தா பேப்பரைய அப்டின் சொல்லி என்ன கோத்து விட்டுட்டா உடனே என்னயு மிஸ் இப்ப வெள்ள நிக்க வஸ்ட்டாங்க அன்னைக்கி போய் ஹச்சோடிய பாரு அது எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் அன்னிக்கி இங்கிலீஷ் மிஸ்ஸ போய் பாரு ஹச்சோடிய பாரு இவங்க அப்பற எல்லாத்தையு பாத்துட்டு நீங்க கிளாஸ்கு வா ரீடெஸ்ட் இருக்கு அப்படி இப்படின்ட்டு கடைசில
எல்லா மூணு பேரு பதிஞ்சாச்சு எல்லா ஸ்டாபுக்கு
ஆமா நல்லா மாட்டிகிட்டோ இப்போயி ஆ எனக்கு அழுக அதுக்கப்புறோ மாட்னதுக்கப்றோ அழுதுட் ட்டு எல்லாத்தியு பாத்துட்டு வந்துதுக்கப்பறோ அத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தோ அன்னைக்கி அதுக்கப்பறோ நாங்க ரொம்ப குளோஸ் ஆய்ட்டோ சிரிச்சுக்கிட்டே இருந்தோ அன்னைக்கு நடந்தத நெனச்சு சிரிச்சு சிரிச்சு அன்னைலெந்து தா ரொம்ப க்ளோஸ் ஆனோ
பண்ண ஆமா நறையா இந்த மேர்லா ஆ காலேஜ் லைஃப்னாவே சிரிச்சு ட்டேதா இருக்கிற மாறிதா இருக்கோ சின்ன விஷ்யத்துக்கே
ஆமா நறைய விஷ்யங்கள் சிரிச்சு சிரிச்சேதா நா மாட்டிருக்கே சிரிச்சு சிரிச்சே மாட்டி வெள்ள நில்லு வெள்ள லேப்லயெல்லா வெள்ள நில்லு
ஆனா கேப்பாங்கதா எதுக்கு சிர் ச்சீங்கன்ட்டு சொல்றதுக்கு விஷ்யோ இருக்காது அத சொன்னோனாலு அவுங்க ஏத்துக்க மாட்டாங்க இதுக்குதா சிரிச்சீங்ளா அப்டீன்ட்டு போவாங்க நமக்கு அது வந்து ஆ
அதா அதா அதா அதனால நம்மளால எதுயு சொல்ல முடியாது சிரிச்சு சிரிச்சு வெள்ள நின்னாதா ரொம்ப அதிகோ அதே மாறி கேன்டீன்லெல்லா சாப்பாடு பாத்தீங்கன்னா கைல காசு இருக்காது ஆனா சாப்பாடு வந்து இந்த பூரி மட்டு சொதப்பலா இருக்கோ மத்த இதெல்லா சப்பாத்தி ரவா தோச இந்த இதெல்லா சூப்பரா இருக்கோ ட டேஸ்ட்டா இருக்கோ அதனால நா அதோ இந்த ரவ தோசையெல்லா போட்டாங்க கையில காசே இல்லன்னாலு போய்க் கிளாஸ் கிளாஸா ஃரெண்ட்ஸுங்கள்ட்ட போய் காச வாங்கிட்டு எ ஃப்ரெண்டோட தங்கச்சி கிளாஸ்குலா போவோ காச குடுது பஸ்ட்டு போவ அதா வேல எங்களுக்கு கால்ல எறங்க திட்னவொட்னே அந்த கேண்டீன்ல என்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா பிள்ளைங்க எல்லா வாங்கிட் ங்கிட்டோ அங்கிட்டோ வருவாங்க இன்னிக்கு என்ன காலேஜ்ல ஸ்பெஷல் கேன்டீன்ல ஸ்பெஷல்னு கேட்டா சொல்லிடுங்க போயிட்டு தங்கச்சியோட ஃப் ச்சி இது இது ஃப்ரெண்டோட தங்கச்சி கிளாஸ்குலா போயிடுவோ அங்க போயில்லா ப என்னா சொல்றது ஒவ்வோரு புள்ளைங்கள்ட்டயாக் கேட்டு வாங்கிட்டு வருவோ அதுங்களு ஆனா போக அந்த காசையு நாங்க வாங்கிட்டு வந்து வாங்கித் திம்போ
த்த ரெண்டு தோச சாப்புடுறதே காலேஜ்ல சாப்புடுறதே பெரிய விஷ்யோ அத வந்து எல்லாரு ஷேர் பண்ணி சாப்புறது இன்னு டேஸ்
உம் ஆமா அத போய் அத வாங்கிட்டு வந்து சாப்ட்டாதா அதே மாரி அந்த அப்போ வந்து அசிங்கமால்லா தெரியவே இல்ல அடுத்தவிய கிளாஸ்ல போய் காசு கேக்றோமே ஃப்ரெண்டோட தங்கச்சிட்ட போய் காசு கேக்றோமே அதெல்லா ஒரு பெரிய விஷயமாவே தெரியுல இப்பலா ஜாலியா சந்தோஷமா போய் வாங்குறோ சாப்புடுறோ அவ்ளோதா அது மட்டுந்தா இருந்துச்சு
இன்ன ஆமாமா
அந்த அளவுக்கு அதெல்லா ஒரு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டுதா அப்பயெல்லா காலேஜ் படிக்கும்போதுலா அதேமாரி நா கொஞ்சோ கட்டடிச்சுட்டு வெள்ள போறது படத்துக்கு போறது இந்த மாரி விஷ்யங்கல்லா கொஞ்சோ நறையாவே பண்ணிட்டு இருந்தோ அதே மாரி கெடைக்குற டைம்லா லீவ் டைம்லலெல்லா ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு இல்ல அவளுங்க எங்க வீட்டுக்கு இந்த மாரி அவுங்கள மிஸ் பண்ணாமலயே நறைய நேரோ இருந்த மாரி
உம் ஆமா ஆமா இப்ப நீங்க நெனைக்கிறோம்னா வீட்ல எப்புடியாது கேட்டு அடுத்த நாள் அங்க போகறதுக்கு பர்மிஷன் வாங்கிருவோ
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
இப்ப ஃபோன் வந்ததலந்து அந்த மிஸ் பண்றது கூட என்னான்னு தெரிய மாட்டேங்குது ஃபோன பண்ணு மெஸ் மெசேஜு பண்ணா என்ன வேலயா இருக்கே அவ்ளோதா வச்சுறது
அவ்வளோதா அவ்வளோதா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கோ அதனாலதான அந்த ஒரு இது இல்லாம போச்சு இந்த ஃபோன் வந்ததுனால அதுலயே மெசேஜ் பண்ணிக்குறாங்க அதுலயே பாத்
அதுவு மெயினா வந்து இதுக்கு முன்னாடி குட இல்ல இந்த கொரோனா டைம்ல அ யாரு வெளில போக முடியாம ந்தாங்கல்ல அந்த டைம்ல வந்து, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து க்ளாசு எல்லா வைக்கறது ஃபோன்னுட்டு கேப்பாங்க இப்ப கொரோனா டைம்ல எல்லாருமே வீட்ல இருக்கனால ப்ப அம்மா ஃபோன்னா அவுங்களோடது குடுத்டா அவுங்க என்ன பாப்பாங்க அவுங்க என்ன பேசுவாங்க அதுக்காகயே என்னன்னா அ கொழந்தைங்களுக்கு ஃபோன் எல்லா வாங்கி த்றாங்க காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கு தனி ஃபோனு தனி ஃபோனு வாங்கி குடுக்கவு இதுங்குளு இங்குட்டு வீடியோ பாக்க அங்குட்டு அவுங்க வீடியோ ஒத்த வீட்ல எல்லாரு வீடியோ பாக்க இதுலப்
வீட் வீட்ல உள்ளங்க அ சொல்லுங்க
ந்த ப இதுலல்லாம் படமு அதுக்கு தகுந்த மேரி முடியு முடியு போட்டாங்க. அப்போ ந்து எதாது ஒரு என்டர்டெய்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணு அப்டின் திரும்பி அன வந்து நறைய பேரு நம்ம விளாண்ட விளாட் இதல்லா ஃபோன்ல ந்த லூடோன்ல்லா சொல்றாங். அதெல்லா நறைய வெளாட ஆரமிச்சாங்க பேர் பேரா எல்லாருமே வந்து அங்கங்க அவங்கவுங்க வீட்டுல இருந்தாலு இந்த விளையாடுறது இதெல்லா கொஞ்சொ சின்னப் பில்லைங்கள்லா அதெல்லாம் பண்ணாங்க நறைய
பண்ண ஆரமிச்ட அதா அதா அதா
ட்டு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ்ஸு இவுங்கல்லா அப்ப தா வந்து தேடி கண்டுபுடிச்சு பேசுறாங்க நம்ம அப்பல்லா தே டைம் என்னபண்றது பொழுதுபோ கியே ஆஃப் பண்னு நம்ப அந்த டைமு
ம் அதா, ஆனா அந்த கொரோனா டைம் அந்து, நெறைய நல்ல விஷயத்தையுங் குடுத்துடுச்சு.
நம்மா
வீட்ல எல்லாரு ஒன்னா ஒக்காந்து சாப்புறது அந்த மாரி விஷயங்கள் விளையாட்றது எவ்ளோ நேரந்தா இத நோண்னாலும் இந்த மாரி விஷயங்கல்லா கொஞ்சொ நெறைய அதே மநீங்க சொல்ற மரி ஃப்ரெண்டுங்கள தேடி போனது பேசுனது பேசுறதுக்காக ஃபோன்ல தெரிது தேடிப்புடி ச்சுபோய் பேசுறது இந்த மாறி எல்லா வந்து நெறைய விஷயங்கள் கொஞ்சோ ம்ச் வீட்டுக்காக டைம் ஸ்பெண் பண்ற மாறி இருந்துச்சு அ, ஆண்க ஆம்பளைங்களு சரி, ஆமா ஏன்னா ஆம்பளைங்க மோஸ் லி வீட்ல இருக்க மாட்டாங்க இப்ப அவுங்குளு நமக் குட வீட்டுல இருந்து நம்ம கூட அ பிள்ளைங்க ஒய்ஃபு அப்டின்னு எல்லார் கூடயு டைம் ஸ்பெண் பண்ற மாரி இருந்துச்சு கண்டிப்பா
மென்ட்டு புடிச்சத சாப்ட்டா அவுங்களுக்கு ஒரு புடிச்ச த ஒரு உக்காந்து சாப்பட்ற ளவுக்கு டைமு கெடச்சது
ஆமாமாம்மா
என்னா ப்ப ஆஃபிஸ்லா போறாங்கன்னா பொய்ட்டு அங்க அந்த டைம்முக்கு சாப்ட்டு எந்திருச்சு போய் வந்து இதே மாறி இது வீட்ல வந்து பொறுமையா இருந்துச்சு ஃபேம்லியோட ஒக்காந்து புடிச்சத செஞ்சு புடிச்சத சாப் ட்டு பேசிக்கிட்டு என்ன ஒரு அ லேடிஸ்க்கு தா பிரச்சனையா போச்சு கொரோனால புடிச்சததுல்லா இவ்ங்க கேக்க கேக்க சமைக் கே கலுவ சமைக்க
அதுக்கனுவா கரெக்ட்டா இருந்துச்சு அதான் மத்த நாள்ல்லா என்னைக்காதா ஸ்நாக்ஸ் இருக் அப்போ அந்த டைம்ல டெய்லி சாயந்தர ஸ்நாக்ஸ் எதாது
வெளிலையு அந்த பிள்ளைங்களுக்கு போக முடியில வாங்கவு முடியில அதனால என்ன பண்ணதுக வீட்லயே செய்ங்க வீட்லே செய்ங்க அப்டின்ட்டு அதுலையு சில பேர் என்னென்னா காஸ் உள்ளவங்க எல்லா பொருளையு வாங்கி எல்லா வெச்சுக்கிட்டாங்க இல்லாதவங் க அதுலையே செரம்மோ ரொம்ப
ஆமா அதுவு கஷ்டந்தா ஆமா ஆமா கண்டிப்பா அது ரொம்ப அந்த நே டைம் ரொம்ப கஷ்டோ ரொம்ப இது. எல்லாத்தயு பாத்த மாரி ஆயிடு ச்சு அந்த கொரோனா டைம்ல எவ்வளோ பேர் எறந்து போய் அப்பப்பா ரொம்ப கஷ்டோந்தா அந்த டைம்தா எவ்வளோ பயம் எவ்வளோ பயம் அந்த டைம்
உம் பக்கத்துல யார்டயு பேச மாட்டோ பண்ண மாட்டோ திடீர்ன் ஒரு ஆம்புலன்ஸ் நம்மத் தெருல வந்துச்சுன்னா ஐய்யய்யோ யாரோ ஒருத்தவுங்களுக்கு அப்ப இந்த தெருவே இதுன்ட்டு அடச்சு வச்சிரு வாங்கெ அதனாலயே அந்த தெரு சைடு நம்ம இருக்கிறனாலேயே பேச மாட்டாங்க யாரு
ஆம்மா ஆம்மா கண்டிப்பா ம்
அதெல்லா காய்கறி சொன்னீங்களே நீங்க
என்னது புரியில
காய்கறின் சொன்னீங்களே ஏதோ
இல்லல்லங்க காய்கறிங்க வெங்காய தக்காளி வாங்கிட்டு வந்தா கூட வெளிலயே வெச் சு மஞ்சத்தண்ல கழுவி அத வெயில்ல காய வ ச்சு அப்புறோந்தா அத எடுத்தே யூஸ் பண்ற மாறிலா அவ்ளோ பயோ எதுலையாது அந்த இது உருவாயிடு அப்டிங்கற அளவுக்கு ரொம்ப பயமாந்ச்சு வெளிலேயே வேப்பெல கலந்து தண்ணீ மஞ்சத்தூள் தண்ணி கலந்தது அத கழுவி கை கால்லா கழுவிட்டுதா உள்ளார வருவோ
ம் ம்
அ நெறைய அப்ப எல்லா ரொம்ப பயமா இருந்துச்சு ஃபஸ்ட் தடவேல்லா ஆமா ரொம்ப அதுவு பிள்ளைங்கள வச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்ப எல்லா
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொழந்தைங்களுக்கு அப்புறோ பெத் ஆ இப்ப இது என்ன முதியோர்களுக்கு இவுங்களுக்கு மட்டு ஒரு சீக்கிரமா அட்டாக் ஆகுதுன் சொல்ட்டாங்க அதனால வந்து அது ரொம்ப அது உண்ம எது பொய் எதுன்னே தெரியல இருந்தாலு ரு பயோ வந்து எப்டி வந்துருமோ வந்துருமோன்டு
ஆம ஆமா ஆமா அது ரொம்ப பயமா தா இருந்துச்சு
சேரி தோழி நீங்க எங்கள்ட்ட பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நெறைய விஷயங்கள் சொன்னீங்க
சரி சரிங்க தோழி ஓகே தோழி நன்றி நன்றி